ஆ
சயத்துதா வீட்டெல்லா கூட்னே
அப்டியா சேர் செரிங்க
உள்ள எல்லா ஒரே தூ ம தூசியா கெடக்குங்க அந்த முருங்க மரோ வச்சிருக்கோ
அப்டியா ஆமா தூசு வ எலவுதிர்காலோல்ல எல கொட்டிட்டுதாரு ஆடி மாசோ காத்து
காத்தடிக்கத எல்லா எலையு இப்ப டெய்லியு கூட்டிட்டு கூட்டிட்டு தாங்க இருக்க
அய்யயோ எவ்ளோதா கூட்டி கூட்டி குப்பை அள்றது
ஆகுமே இங்க குப்ப கொட்டவு எடங் கெடையாதுங்க
நேத்தீ எங்க ஊர்ல ஒரு சம்பவோ நடந்துச்சிங்க
அதாவுதுங்க
என்னா பண்ணிருக்காங்க வயலுக்காரே என்னா பண்ணிட்டா வயல்ல ஒரே குப் குப்பையா இருக்குன்னு சொல்லி வயல கொளுத்தி விடப் போக
ஐயோ ஆ
அது பக்கத்துல வந்து இரும்பு கட இருந்துருக்கு
ஆமா கேள்விப்பட்டங்க ஆ
ஆ நியூஸ்ல கூட பாத்துருப்பீங்க
நானு கேள்விப்பட்டே
என்னா பண்ணிட்டாங்க அந்த வயலோட சேர்த்து அந்த இரும்பு கடையு எரிஞ்சு பொய்ட்டுங்க
இய்யோ ஆஹ்
இரும்புகட எரிஞ்சி ஒண்ணு கூட இல்லையா பாவோ இரும்பாலா உருகி உருகி ஊத்த ஆரம்பிச்சிருச்சா
முடியாது
ஆமா ஃபயர் சர்வீஸ் வந்து காலையிலேந்து சாய்ந்தரோ வரைக்கு எ ஆறு மணி ஏழு மணி வரைக் கி அனச்சிருக்காங்க
ம்
அது வரைக்குமே அந்த இது ஃபயர் சர்வீஸ் அணையெலேனா பாத்துக்ங்க
அதா இரும்புல்லங்க உருகி உருகி
இரும்பு அத் அய்யயெ எல்லா டபால் டபால்னு ஒ வெடிக்கிதா ஏஸ் சினிமால இருந்த மாரி இருந்துச்சா பாருங்க நேத்தி
அய்யயோ ஆ
ஆ அஞ்சி வண்டி ஆறு வண்டி கிட்ட ஃபயர் சர்வீஸ் வந்துருக்கு
இந்த காலத்துல யாராவது வ கொளுத்துவாங்கா சொன்னு இவ்ளோ காத்தடிக்கிது நம்ம ஊர்லைலா
ஆனா லூசு பையெ மாரி என்னா பண்ணிட்டா கொளுத்தி உட்ருக்கானுவ பாருங்க காத்தடிக்கிற நேர த்துல
ச்சி அரஸ் பண்ணுச்சா என்ன பண் ணாங்களாமா
அரஸ் பண்ணிட்டாங்க அந்த வயலுகாரன அரஸ் பண்ட்டாங்க அவனுக்கு நுப்பது லட்ச லாஸா இரும்பு கடகாரனுக்கு
அய்யய்யோ அ
அதா வயலுக்காரன அரஸ் பண்ணி ஒக்கார வச்சிருக்கானுவோலா
ம்
எங்க வீட்டுக்காரவங்கதா பே சொல்லிட்ருந்தாங்க இந்த மாரி நடந்துச்சு சம்பவ நம்ப ஊர்ல அப்டின்னாங்க
அதா நானு கேள்விப்பட்டங்க செல்லுல்லா வந்துச்சு பாத்த
ஆமாங்க வெறு கரும்பொகையாவே இருந்துச்சுங்க நேத்தியெல்லா
அதா நானு பாத்தங்க அப்டியே பொக பொகயா மேலெல்லா ஏறிட்டே இருஞ்ச்சுங்க
ஆமாங்க இன்னைக்கு பாருங்க அ தே ஊர்ல மறுபுடியு ஒருத்தவ வந்து வீட்ல உள்ள குப்பைய கொளுத்தியுட போய்ட்டானா
அய்யய்யோ அ
அதோட மறுபடி போலீஸ்காரங்க போய் புடிச்சி அவன நாலு சாத்து சாத்தி ஏண்டா அடங்க மாட்டிங்களான்ட்டு அடிச்சிருக்காங்க
அதாங்க அந்த காத்தடி நேர எங்க போய் அந்த பொறி உழுவுதுனே தெரியாது
அதுனால தாங்க நம்ப என்ன பண்ணு அ ஜாக்கரதையா இருக்கணு நீங்க இப்ப குப்பைய கூட்றன் சொன்னிங்கல்ல அதுக்
அ ஆமா நானே யோசிச்சங்க நேத்தி போற ஒரு கொள்ள வெச்சிருக்கோ அங்க போய் பாத்தோ அங்க போயி நெறைய குப்பை இருந்ச்சு அத கொளுத்திவுடலானு நெனச்சே அதுவேற ஏ நம்ம ப தேவல்லாத பிரச்சனை
ம் அதெல்லா பண்ணிடாதிங்க காத்தடி நேரமாருக்கு நேர சோறும் போல இருக்காது
ஆமாங்க அது அப்டியே மக்குனாலு செரி
ஆமா
என்ன அதுதா பாத்துருக்கோ அதுவு வெச்சுட்டங்க
அதா அதாங்க எதையு நீங்க தொடாதிங்க அது அப்பிடியே இருக்கட்டு உட்ருங்க
ஆமங்க இப்பதா அதுக்குத்தா போன வாழத்தாரு பூவத்தாரு போய் வாங்குனங்க ரஸ்தாலினு வாங்குனங்க அத போயி
அப்புடியா அ
பாருங்க மொந்தந்தார் வந்துருக்கு
திருப்பியு போய் கேக்க முடியாது நம்ப
அது எங்க வாழை தாரே உட்டுட்டுங்க
வாழத்தாரே உட்ருச்சா அப்பற என்ன பண்ண முடியு
ஆமா இன்னொன்னு வருதுங்க ஆனா அது பாக்க ஒரு முடிய வெ வெள்ளையா பளபளன்டு இருக்குங்க ஆனா அது இந்த தாரு அதுமே வராதுல்லங்க
எதுல
அ மொந்தத்துல
மொந்தத்துல அப்புல்லா வராது வெள்ளையா இருந்தாலே அதுக்க ரஸ்தாலியோ என்னமோதா சொல்வாங்க கற்பூரவல்லியோ ரஸ்தாலியோ வரு
அந்த அப்டியே பளபளன்ருக்குங்க அந்த தார் அந்த பிஞ்ச பாக்கறதுக்கே
அப்புனா நீங்க அதுகான உண்மையாதாங்க இருக்கு
இல்லங்க ஒன்னு கற்பூரவல்லி கேட்ட ஒன்னு ரஸ்தாலி கேட்டங்க
அதா ரெண்டிதுல எதோ குடுத்துருக்க கற்பூர வல்லியோ ரஸ்தாலியோ வெள்ளையாதா இருக்கு நம்ப பழோ வாங்குனிங்கனாலே ரஸ்தாலி பழமே ஆ கற்பூர வல்லினா கறுப்பா இருக்கு
ரஸ்தாலி ஆ ஆமா ஆ ஆ
இது வெள்ளையா இருக்கும் பாருங்க
அது அத மாரி தாங்க இருக்கு அது அப்டியே தோ அப்படியே பிஞ்சா நல்லா இருக்குங்க பாக்கறதுக்கு பல பலன்னு
ஆ அதா அதா அப்ப ரஸ்தாலியாதா இருக்கு அது
ஆ செரிங்க அதா இன்னு மூண்ணு மூணு சே வச்சிருக்கே
அப்டியா நானு செவ்வாழ கட்டன்னு ஒண்ணு வாங்கன அது களம்பவே மாட்டேங்குது
இ மண்ணு கொஞ்ச இதுக மண்ணா இருக்கு
ஆ இல்ல சிமெண்ட்டு மண்ணா இருக்கு வீடு ஆ வந்து எல்லாத்தையு முன்னாடி அங்க வந்து ஜாலி ஒர்க் குன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா
ரெடிமேடு காமௌண்டு போட்றது அந்த இது லெ லெட்டின் டாய்லெட்டுக்கெல்லா ஒர போடுவாங்கல்ல
ஆ
அந்த வேல வந்து எங்க எடத்துல பாத்துட்டு இருந்தாங்க
ஓ அப்ப அந்த எடோலா சிமெண்டா இருக்கு போல இருக்குங்க
ஆ அது அது ச எடத்தோட அவுங்க போடுறாங்க பாத்தீங்களா லிக்யூடு் ஊத்தி எடுக்கறாங்க பாருங்க
ஆமா
அதுலயே உங்களுக்கு எந்த செடியு களம்பாது
இந்த ஆனா நம்ம களச்செடி களம்பிருக்கிருமேங்க
கள செடி களம்பிருக்காவா அதிகமா களம்பிருக்கு
அது நம்ம எது களம்புணுன்னு நெனைக்கிறமோ அது மட்டு
ஆமா ஆமா ஆமா
தண்ணி ஊத்தி அத பா அத பாதுகாத்து வக்கிற அது களம்பமாட்டுது மத்ததெல்லா எல்லா அவிங்க
இந்தா நா போனு இப்பதா போய் கள செடி இதெல்லா கள செடி எல்லா நா புடுங்க மாட்ட போயிட்டு மாங்கா வ செடி வெச்சிருக்க
ம்
அதுக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வாழகண்ணுக்கு தண்ணி ஊத்துணே
அதான அது வந்து த தொத்த வர தாங்க செய்து அந்த களச்செடி நானு என்னாலு நா நெறைய தர முயற்சி பண்ணி பாத்துட்டேங்க
ஆ
நாலஞ்சு தடவ வந்து காசு குடுத்து செஞ்சு பாத்துட்ட அது வர்றது வர்றது தாங்க செய்யுது
ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நானு காசு குடுத்து ஆளுங்கள வச்சில்லா புல்ல புடிங்கி பாத்த அது ஒன்னுமே செய்ய முடில
களக்கொல்லி வாங்கி வச்சிருக்கங்க அதா எப்பயாச்சு மழ பெய்யுனு பாக்குற ஆனா அது எங்கங்க அந்த மழ பெய்யுது
ஆமா டிவில கூட எங்கேயோ புயல் உருவாயிருக்கலா சொல்றாங்க
அதா மழ பெஞ்சா தர கொஞ்ச ஈரமாயுடும்லங்க
ஆ புடுங்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு
புடுங்கதா பாப்பங்க எத்தன தடவங்க புடுங்கி புடிங்கி இப்ப கூட ஒரு மாச முன்னாடி புடுங்கனுங்க ஒரே ஒரு மழ தாங்க வந்துச்சு ஒடனே எல்லா துளுத்துக்குட்டுங்க கீர வெத மாரி பொத பொதனு கெளம்பிட்டுங்க
இப்ப ஆடி மாச கீர வெதல்லா போடுவீங்களா
இல்லங்க மருந்து தெளிச்சு உள்ளான்னுட்டு இருக்கங்க எங்க அந்த களக்கொல்லி வாங்கி வெச்சிருக்கே
செரி
அளும் தெளிச்சி வுட்டுவ இப்ப நா முன்னாடி கரைச்சி ஊத்துவ
ஆ
இப்ப வந்து இந்த பவுட்ராவே தூவி உட்ருலானு பாக்குறாங்க எங்களால முடியலங்க வெயிலு தாங்க முடியமாட்
சரி அதெல்லா தூவிவிட்டா என்னாவு
ஒரு ஒரு மாச்த்துக்கு வராம இருக்குங்க அவ்ளோதாங்க
ஒரு மாச்த்துக்கு செரி எத வராது புல் எல்லா வராது
எது வராதுங்க அப்டியே களைச்சடி இப்ப எவ்ள பெர்சு இர்ந்தாலு அதெல்லாமே செத்து போயிடுங்க அப்டியே
ஐய்யய்யோ நல்ல ஐடியாவா இருக்கே நானு போட்லாங்க இத
ஏ தூவி விட்டீங்னா வச்சுங்ளே நல்லதுல தண்ணி வச்சுக்க குட்டி வந்து ஸ்ப்ரே மாரி அடிச்சு வுட்னுங்க
தூவி விட்ணுமா தண்ணி மாரி அடிக்கிணுமா
தண்ணி மேர்த நாங்க வந்து தண்ணி மேர்தாங்க அடிச்சுவிட்டோ
ஆ
ஒரு பாட்டில்ல ப ஸ்ப்ரே பாட்டில் ஒன்னு வாங்கிந்தே இல்லாட்டி நா வந்து இந்த பெரிய வந்து பிஸ்லரி பாட்டில்லா இருக் பாத் திங்ளா
ஆமா
அந்த மூடில ஓட்ட வுட்டுட்டேங்க நறைய ஓட்ட வுட்டுகிட்டேங்க
சரி
அப்ற ஒரு பாக்கெட் வந்து தொண்ணூறுவாங்க அந்த கள க களக்கொல்லி
களக்கொல்லி ஆ
து மா கேட்டீங்க குடு கேட்ன மா நாட்டு மருந்து கட இருக்குல்ல உர கட
ஆமமா
விப்பாங்கக அங்க கே கேட்டு ஒரு பாக்கெட்டுக்கு ஒர் இர்வத்தஞ்சு லிட்டர் தண்ணியா அந்த மாரி ஊத்திக்கிலாங்க அவுங்க சொல்லுவாங்க அளவு சொல்லுவாங்க
சேரிங்க செரிங்க
எவ்ளோ எத்தன குழின் கேட்டாலே சொல்லுவங்க எவ்ளோ பயன்படுத்தணுனு எல்லாமே அவுங்ளே சொல்லுவாங்க
ஆ
இப்டி கால்ல கரைச்சிகிட்டு பாட்டில்ல கைல ஏதாது க்ளவுஸ் போட்டுக சொல்வாங் நா கிளவுஸ் லா போட்லங்க சும்மாதா போட்டுட் ட அது ஒண்ணு செய்யல நம்புள
சேரிங்க சேரிங்க நானு அப்ப ட்ரை பண்ற வந்து எவ்ளோ பெரிய செடியா இருந்தாலு அது செத்துருமா
காஞ்சு அப்டி கருவி வந்து நிக்குங்க அப்டியே
ஆமா அதிந்தா கூட பரவால்லயே
அ பரவால்லங்க அன மிதி கால் மிதிப்பட்ல செத்து போய்டு மறுபிடியு ன்ன செய்யு மறுடியு அது வரிக்கு நல்லா குங்க மறுபுடி எங்க ஒரு துளி தண்ணி பட்டாலு போதுங்க
ஆ
இப்டி போத போத பொதன் கிளம்ப ஆரம்பிச்சுருதுங்க
அய்யய்ய அப்ற என்னங்க அது களைக்கொல்லி நம்ம இன்னிக்கி களக்கொல்லி அடிச்சுப்டம்னா நாளைக்கு எல்லா செத்து போய்டு அப்ற திடீர்னு மழ வந்துச்சுனா எல்லா வந்துருமே
நம்புளு அது வந்து களைய மட்டு ஒழிக்க முடியாதுங்க இப்ப எப்புயுமே வந்துட்டு தாங்க இருக்கு அந்த அந்த
பெச்சாம மண்ண பொரட்டி வுட்ர்ருணு
ம எப்டி நாங்க ரெண்டு தடவ ஜே சி பி வச்சு நோண்டிடெங்க
அப்புனா ஒண்ணுமே பண்ண முடியாது
இதுல மண்ணில் நறைய வெத கெடக்கு பாத்தீங்ளா இப்ப சங்குப்பூலே நறைய வெத வருது ஆ வந்து இப்ப இந்த என்ன கே காசினிகீரணு ஒன்னு இருக்கு பாத்தீங்ளா
எனக்கு அதுலா தெரியிலியே ஆ
இப்ப ஒழைக்கிது ஆன எல்லாமே மூலிக செடி தாங்க அது எல்லாமே எங் வீட்டு கொல்லைல உள்ளது எல்லாமே
பெசா மூலிக தோட்டந்தா வச்சிருக்கீங்க அப்ப
மாரி எவ்வளங்க கால் மாரி ஏதாவது பாம்புக்கு வந்தா கூட ஒண்ணு தெரியாமங்க அந்த அளவுக்கு வளந்து பெய்டுதுங்க
ஐயா போறப்ப பாத்து போங்கங்க கை க கை தட்டிட்டே போங்க
நாய் கடுகுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவ்ளோல பெசுக்கு வளருது அதுல எடு ஃபுல்லா அதுல்ல அது
இதுங்க அந்த நாய் கடுகு சொல்றாங்கல்ல அந்த நாய் கடுகு வச் இது சாம்பராணி போடுறாங்கள அதான அது
ஆமா ஆமாங்க அந்த விதய எடுத்து சாம்பராணி போட்டா அந்த கண்திஷ் ல்ல நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க
அப்ப அத நீங்க பறிச்சு வைக்க வேண்டியதான
அதுக்கு அப்டிதாங்க நெனைச்சி எங்க அம்மா சொன்னாங்க நாய்கடுகு வந்து உடம்புக்கு நல்லது தொவையல் சாப்புட்லானு சொன்னாங்க
ஆ
சொல்ட்டு நானு வுட்டுட்டங்க வுட்டுட்டு பாத்தா கொள்ள ஃபுல் அதுல வந்து ஒன்னு கடுகு மாரிங்க ஒரு செடியில எப்டியோ ஒரு நூறு நூறு விதைக்கு மேல இருக்கு ங்க அது என்னாது கொஞ்சலா வுட்டா அப்டியே வெடிச்சு அது அப்டியே எல்லாமே கொட்டிட்டு நமக்கு இப்ப ஐயாவ பறிக்கும் போது கைல்ல இருந்து வெடி ச்சிருங்க எல்லாமே வெடிச்சு என்னா செய்யு தரைய்ல கொட்டி போய்டு நம்ம என்ன செய்யுல்லா அர காயா இருக்கும் போது பறிச்சு சாக்குல்ல போட்டு வச்சுப்பாங்க நம்ம அந்த காலத்துல எல்லா
ஐய்யயோ நீங்க இத நாட்டு மருந்து கடைல வித்தாலே நல்லா காசு கிடைக்குமே
யாருங்க போய் அத புடுங்கிட்டு இருக்குறது போய் காய வச்சு அத எடுத்து அதல்லா யாருங்க செய்வா
ஏங்க நீங்க உண்மையிலே நீங்க செய்ய நானே என்ன பண்ணா வாங்கலாம்னு நெனச்சிட்டு இருந்த அந்த நாய்க்கடுகுக
அ இங்க காயா இருக்குங்க ப்பா காயா இருக்குங்க வழுக்கு காட்டி என்ன செய்யுங்க எல்லா கொட்டி போய்டுங்க அது வ த்த தரையில கொட்டி விடும் காத்துள்ள அப்டி ஒடஞ்சு அது எல்லாமே சேந்து அப்டியே முளச்சுருங்க அது
பாருங்க கண் திருஷ்டிக்கு அவ்ளோ நல்லது உங்க வீட்லே காய்க்கறது எவ்ளோ பெருசு
என்னங்க பண்றது எவ்வளவு ஒரு ரெண்டு செடி மூணு செடினா பாக்குலாங்க உங்களுக்கு
அ அ
இன்னோ அந்த கடைசி வரைக்கு இருந்தா என்னங்க செய்றது ஒரு செடி உழுந்தாலு அது அப்டியே முளைச்சிடுதுங்க இப்ப காயா புடிங்கிட்டு திருப்பி உங்களுக்கு வந்து அந்த க வித உழுவாதுங்கல்ல உங்களுக்கு
ஆமா
அதுனாலயே நா புடிங்கறதுங்க எல்லாத்தையு காய காய் ஒரு அளவுக்கு வச்சுக்கிறது இல்லங்க
கொஞ்ச மெனக்கட்டு அத புடிங்கிருங்க பேசாம
அதுதா என்ன பா அதுனாலதா அந்த கே எவ்ளங்க புடுங்க புங்க வந்துட்டுதாங்க இருக்கு அதா களைய அந்த இப்ப தூளா ம் தூவி வுட்டா கொஞ்ச நல்லா அ பவர் அதிகமா இருக்குன்னு நெனைக்கிறங்க
அப்டிங்களா ஆ
துக்கு வராம இருக்குங்க அவ்ளதாங்க ஆனா மறுபடியு வந்துட்டு தாங்க இருக்கும் எப்டி இருந்தாலமே
இப்ப நீங்க களச்செடிய ப்ப தெளிச்சு வுட்டுட்டு அதுக்கப்ற கீர வ தெளிப்பீங்களா
ஆ தெளிக்கலாங்க உடனே தெளிக்கூடாது ஒரு ஒரு அதா ஒரு பத்து நாள் கழிச்சங்கனா அந்த மருந்தோட வ இது எஃபெக்ட் ட்டு இருக்கதானங்க செய்யு அதுல
ஆமா ஆமா
விதைய எனக்கு தெளிக்க எனக்கு எதுயுமே போட்றதுக்கே மனசு வரலங்க ஆனா எல்லா விதையு வச்சிருக்கங்க வீட்ல
ம் செரிங்க செரிங்க
இப்ப நம்ப வந்து இப்ப கீரன்னு போட்டா வச்சுங்ளே கீர மொளைக்காது பக்கத்து உள்ள களச்செடி தாங்க மொளைக்கு
செர் நீங்க சொன்ன மாரி பூச்சிக்கொல்லிய வச்சு எல்லாத்தையு சாவடிச்சுருங்க வேற வழி இல்ல
ஆமாங்க அதாங்க பாக்குற
சேரிங்க செரிங்க மீண்டும் சந்திப்போங்க திரும்பியு ஆ நன்றிங்க ஆ
செரிங்க